ஆ சிஸ் சிஸ்டர் நா உங்ககிட்ட இப்ப ரீசன்டா ஆடரு பண்ணிருந்தே ரிவ்யூஸ் சொல்றதுக்காக தா கால் பண்ணே ஆ ப்ராடக்ஸ்லா செம்மையாருக்கு நா எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்ஸ்ல நல்லா இருக்கு சுடிதார் மூணு செட்டு ஆடர் பண்ணி வாங்கிருந்தே முணுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஆ அ குவாலிட்டி வைஸ் நல்லாருக்கு எனக் கரெக்டான ஃபிட்டிங்லருக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாம நல்லா இருக்குது அப்டின் சொல்றதுக்காக சரி மெசேஜ்லேயே எப்பமே ரிவ்யூ சொல்லிட் ருக்கோமே ஒரு வாட்டி கூட உங்க கிட்ட பேஸ்லயே அப்டின்ட்டுதா சரி போன்லயே ரெவ்யூ சொல்லலா
பரவால்ல சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க யாரு பொதுவா இந்த மாரி சொல்றது இல்ல நீங்க கால் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷோ அ சுடிதார்னு இல்ல சிஸ்டர் எல்லா கலெக்க்ஷனுமே இருக்கு நம்ம கிட்ட சாரீஸ் இருக் க்கு ஆ சுடிதாரு வேஷ்டி சட்ட பட்டு சம்பந்தமா எல்லாமே கெடைக்கு நீங்க வந்து குரூப்ல இருக்கீங்களா என்னோட குரூப்ல ஹலோ ஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ எனக் கேக்கு சிஸ்டர் சொல்லுங்க
நெறையா எல்லா கலெக்க்ஷனுமே போடுறே சிஸ்டர் எது வேணாலு நீங்க வந்து வாங்கிக்கலா சரிங்களா இது வந்து லேடிஸ்க்குல்லா நா வந்துட்டு ஒரு சின்னதா ஜாப் மாரியுமே இத நா வந்து பண்றேன் அ நீங்க உங்களுக் குவேணுன்னா உங்களுக் தெரிஞ்சவ குலா நீங்க கொஞ்ச ப்ராபிட் வச்சு கூட நீங்க இதெல்லா வித்துக்கலா சிஸ்டர் நீங்க நெறைய எனக் கு வந்து ஆடர் குடுக்க குடுக்க ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குதுங்ளா நா பேசுறது உங்ளுக்
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங் சிஸ்டர்
அதா சிஸ்டர் நீங்க வந்து இப்போ என்ட ஆடரு குடுக்கறீங்கல்ல அதுலயே உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க இதயு வந்து நெக்ஸ் லெவலுக்கு நீங்க கொண்டு போலா சிஸ்டர் நீங்ளுமே என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணாலா உங்களுக் தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லா நீங்க வந்துட்டு இதெல்லா நீங்க அவுங்க வீட்டுக்கே நீங்க கொரியர்ல கூட அனுபுச்சுகலா என்ட சொன்னீங்கன்னா நானே அனுபுச்சுட் டு அந்த மாரி பண்லா நெறைய லேடிஸ் இருக்காங்க சிஸ்டர் என்னோட குரூப்ல ஒரு எண்பது பேர் இந்த மாரிதா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கு அப்டின்னா நீங்களு வந்து என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கேங்க
கண்டிப்பா சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே இப்ப நீங்க ச அனுப்புற ப்ராடக்ஸே நா மட்டு மார்ஜின் மாத்தி வைக்கிற மாரி
ஆமா ஆமா நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக் தோணுல இதுக்கு எவ்ளோ வைக்கலா இந்த சாரீக்கு எவ்ளோ வைக்கலா அப்டின்னு உங்களுக்கே தோணு உங்க ஃப்ரெண்ட்ஸ பொறுத்து அவங்க இந்த ரேட்டுக்கு வாங்குவாங்க அப்டின்னு தோன்ற அளவு நீங்க எவ்ளோ வேனா வச்சுக்கலா நீங்க நெறைய எனக்கு ஆடரு குடுத்தீங்கன்னா நானுமே இதுலந்து ரேட்ட வந்து கம்மி பண்ணி தருவே
ஆ புரியுது புரியுது ஓகே ஓகே இது இப்ப எவ்ளோ ஆடர்க்ஸ் கம்மி பண்ணுவீங்க டு அது மாரி ஏதாது ரேஷியோ இருக் குங்ளா இல்ல ரெகுலர் கஸ்டமர்ஸ்
ஆ ஒரு நாளைக்கு தௌவுசன் கிட்ட நீங்கப்ப வாங்கணு சிஸ்டர் தௌசண்ட் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா உங்ளுக்கு ஃபிப்டி ருபீஸ் கிட்ட நா லெஸ் பண்ணி தருவே
ஓ ரேட்ல தௌசணா இல்ல தௌசண்ட் ஆட்
ஆ ஆமா தௌசண்ட் ஆடர்ஸ் எப்டிங்க வரு
நீங்கல்லா நீங்கல்லா பெரிய லெவல்ல இருக்கறீங்க
ஆ பெரிய பெரிய கடையே வச்சிருந்தாலு ஆயிரோ சேல நாளிக்கு விப்பாங்களானு சந்தேகம்தா சந்தேகந்தாங்க போகு ஒரு நாளைக் விக்கிறே எப்படியு நம்ம கிட்ட இருக்கறவங்க ஒரு அஞ்சு பத்து ஆடர் குடுத்துருவாங்க சா அந்மாரி ஒரே நபர் கிட்ட இருந்து எனக்கு ரெண்டு மூணு வரும்பொழுது நா கண்டிப்பா நா லெஸ் பண்ணிப்பே
ஓகே ஓகே நா என்ன நினைச்சேனா இப்ப தௌசண்ட் ஆடர்ஸ் த இப்ப தௌசண்ட் ஆடர்ஸ் இட் கேன் டேக்கி ஆ ஆ எப்டி சொல்றது ஒரு நெறைய மாசோ ஆனாலு ஒரு ஆடர் ஃப்ரீ பண்ணலாமா இல்ல ஒரு இப்ப பிப்டி ஆர்டர்ஸ் உங்ககிட்ட நா பிளேஸ் பண்ணிருக்கே இது வரைக்கோ அப்டின்னா இப்ப பிப்டி ஃபர்ஸ்ட்
அவ்ளோ கஷ்டபட்ரீங்க நானே அதா சொல்றனே ரெண்டு ஆட்ரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ரட் ரேஞ்ச்ல ரெண்டு சாரீ நீங்க எடுத்துட்டீங்கனாவே உங்களுக்கு பிஃப்டி ருபீஸ் உடனே கிடைச்சிடுதே ஒரு நாளைக்கே
ஓ இப்டி ஆ ஓகே ஓகே
ஆ ஆமா ஆமா அன்னைக்கு அன்னைக்கே அப்ப அப்பவே முடிச்சிடலா நம்ம நீங்களே ஆர்டரு குரூப் மாரி வச்சுப்பே அத வந்து ஆடர் போடுபோது ஒரு நாளைக்கி மினிமம் தௌசணாச்சு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா போது நானே உங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள அமௌண்ட்ட ஜீ பே பண்
ஓ சூப்பர் பரவாயில்லயே நல்லா இருக்கு ஓகே தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குனா நயன் ஃபி கொட்டி குடுக்குற மாரி
ஆமா ஆமா ஆமா அந்த மாரி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ப எனக்கு அவ்ங்களால வந்து பிஸ்னஸ் வந்து நல்லப்படியா பண்ண முடியிது ஒங்ளு கு அது பெனிஃபிட்டா இருக்கு இப்ப நறையா பேர் அப்டிதா பண்றாங்க பட் இருந்தாலு நா வந்து ந நல்லாவே பெண்களுக்காகவே இத பண்ணியிட்டுதா இருக்கே
பரவால்ல பரவால்ல கண்டிப்பா ஆ எனக்கே உங்ககிட்ட வாங்கனா ஒரு சாட் டிஸ்ஃபேக்ஷன் ஓகே கரெக்ட்டான டைமுக்கு டெலிவரி ஆய்டு கரெக் ஆனா டைம் எடுத்து வந்துரு நல்லா குவாலெட்டியு இருக்கு அதுனால எனக்கு உங்க கிட் வாரொனா ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கற்னால் தா சேர் திருப்பி திருப்பி உங்க கிட் இப்பயே வாங்குறே பரவால்ல முன்னாடியே உங்ககிட்ட பேசிருந்தாலு நானு ஆ உங்க்கிட்டயே ஜாயின் பண்ணிருக்கலா போல இருக்கே
உங்களுக்கு நீங்க கொஞ்ச நாள்தா இருக்கீங்ளோ க்ரூப்ல
ஆ அனா நா ரெண்டு மூணு வாட்டிக்கி பாத்த உங்களோட மெசேஜஸ் எனக்கு புரிய்ல நீங்க ம் போட்ருந்தீங்கள பெண்களுக்கான ஆஃபர் இருக்கு இந்த மாரி இருக்குன்ட்டு போட்ருந்தீங்க ஆனா நம்ம படிச்சு இது பண் நம்ப எங்க ஸ் ஸ்க்ரால் ஸ்க்ரீன் பண்ணி வெறு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கிட்ஸுக்கு பாக்கற்து ப எனக்கு பாக்குறதுலயே போய்ட்றனா அந்த மெசேஜு நா கவனிக்ல
பரவால்ல விடுங்க இனிமே இனிமே பண்லா சிஸ்டர் நானுமே எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே பண்ற நீங்க இந்த மாரி பண்ணுங்க அதே மாரி க்ரூப்ல பொ உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு இருக்காங் இல்ல அவுங்களு வந்து ஓரளவு இந்த சேரீஸ்லா அதிகமா வாங்குறவங்கலா இருப்பாங்க அவங்களல்லா கொஞ்சோ சர்ச் பண்ணி வச்சுப்போங்க நீங்களுமே என்னய மாரி ஒரு க்ரூப்பு ஆரம்பிங்க
ஆனா நீங்கல்லா ஃபுல் டைம் போட்றீங்களே பன்னெண்டு மணிக் பாத்தாலு டொய் டொய் னு மெசேஜ் வருது ரெண்டு மணிக்கு பாத்தாலு மெசேஜ் வருது ஆறு மணிக்கு பாத்தாலு மெசேஜ்
ஆப்பதான ஸ்ட ப இப் இப்ப இன்னைக்கு ஏது பு புது கலெக்க்ஷன் நம்மளுக்கு எப்ப அப்டேட் ஆகுதோ உடனே உடனே பார்வடு பண்ணிருவோ அதுதானே வந்து எல்லாருக்கு புடிக்குது
கரெக்ட் ஆனா நம்மளுக்கு ஆ ஸ்லீப் டிஸ்டபன்ஸ்சு இருக்கும்ல நம்ம அந்த அளவுக்
இல்லல்ல இது வந்து செ இது வந்து சிஸ்டர் நைட்ல தா நீங்க எனக்கு ஃப்ரீ டைம் அப்ப இருக்கு நா பண்றே உங்களுக்கு அப்டிதா கட்டாயோ கிடையாது நீங்க எப்ப ஃபிரியோ இப்ப நா நைட்டு போட்டுருந்தாலு நீங்க பகல்ல எப்ப ஃப்ரீயா இருந்தாலு அத அப்டியே நீங்க வந்து எடுத்து பண்ணீ
ம் ஓகே ஓ
இது ஃப்ரீ டைம் மட்டுதா ஹவுஸ் ஒய்ப் காண்டி உள்ளதா அ சில பேருக்கு பசங்க இருக்கு நைட்ல பண்ண முடியாது சில பேர் பகல்ல பண்ண முடியு பண்ண முடியாம போகலா நைட்ல ஃப்ரீ டைம் இருக்கு அது அவுங்க இஷ்டதா சிஸ்டர் இதுலல்லா வந்துட்டு டைமிங்ளா கடையாது நைட்தா பண்ணு அந்த மாரிலா செரிங்களா நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்லா
ஆ ஓகே ஓகே ஆனா என்தெல்லா ம்யூட்ல ஆ ம்யூட் நோட்டிஃபிகேஷன்லதா இருக்கு எனா டிஸ்டப் ஆய்டக்கூடாது சத்தோ வந்து யாரு எந்த அந் டைமுக்கு வந்து இது பண்ணக்கூடா அது மாரி உங்களுக்கு எதா இஸ்யூ ஆய்ருக்கா ஃபஸ்ட் ஸ்டாட்டிங் குரூப் கிரியேட் பண்ணும்போதலா
ட்லதா வெச்சிருக்கே சிஸ்டர் ம்யூட்லதா வெச்சிருக்கே நானுமே எனக் எந்த நோட்டிஃபிகேஷனு வராது
இப்பதான மியூட் நோட்டிஃபிகேஷனா வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஷ் இருக்குமா
முன்னாடில்லா சைலண்ட்ல போட்டு வெச்சிப்பே ஆமா சைலன்டலதா போட்டு வெச்சுப்பே அது எனக்கு நீங்க சொல்றது நா ஒரு குரூப்பு ரெண்டு குரூப் கூட நீங்க இருக்கலா ஆனா நா இருக்கறது எவ்ளோ டீலர்ஸ் ட்டே இருக்கே தெரியுமா டெய்லி டெய்லி எனக்கு அப்டேஸ் வந்துட்டேருக்கு ஃபோனு ஹங்க் ஆய்ட்டே இருக்கு ஆமா ஆ அதனால நா அந்த ம்யூட்லதா போட்டு வெச்சுப்பே நா எப்ப ஃப்ரீயோ இப்ப நா வேலல்லா முடிச்சுட்டு நைட்ல பாக்கும்போது நா ஷேர் பண்ணிகுவே ப மதிய நேரத்துல எனக்கு ஃப்ரீ இருந்துச்சுன்னா அப்ப செர் பண்ணுவே அத கஸ்டமர் எப்ப பாத்துட் ட்டு அவங்க எப்ப ஷேர் பண்ணி எப்ப வருதோ அப்பதா அவங்க கேப்பாங்க வய்சுலதா அப்டிதா சிஸ்டர் எல்லாமே நம்ம கோல்சேலு வாங்கறதுனால நறைய நறைய ஸ்டாக் இருக்கு சோ ஓரளவு இல்லன் சொல்லாம நம்ம வந்து ஆட் பண்ணிற்லா
ஓகே இப்ப நீங்க டேரக்ட்டு டீலர்ஷிப்பு வெச்சிருக்கீங்ளா
ஆமா சிஸ்டர் டேரக்ட் டிலிங்தா நறைய இருக்கு அ செகண்ட்ரியாவு சில இது பண்றே ஆமா
ஓகே ஓகே எனா டேரக்ட் டீலிங்னா நீங்க ஆ நீங்க கொஞ்சோ ப்ராஃபிட் ஜாஸ்தியா எடுக்லா ஒன்னொரு டீலர்ஸ்கிட்டருந்து வாங்கறதுக்கு பதில் நீ டேரக்ட் டீலிங்ல இருந்தீங்கங்கனா
இல்ல சிஸ்டர் எனா எனக்கு கீழ உள்ளவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்ல அப்ப ஒரு சாரிக்கு நூறுவா எறநுறுவா கூட வெச்சு சோ அதனால அவுங்களுக்கு அந்த சேல அது ஒர்துல்ல சோ அதனால ரொம்பல்லா நா வெக் வெக்க மாட்டனா அது கம்மியாதா வெக்கணு வேற வழி இல்ல எனா எனக் கீழ உள்ளவுங்க அவுங்க னு அம்பது ரூவா அப்புறோ அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த் இல்லாம போய்ரக்குடாதுலா கம்மியதா இருக்கே
ஆம்
கம்மியா வித்தாலு லாபோ நறைய இப்ப அதாவ்து ஒரு சேலைக்கி ரெண்டு சேல வெச்சா அந்த லாபோ வந்துட்டு போய் அந்த மாரி பண்ணிட்ருக்கே ஹோல்சேல்னாலே அப்டிதா சிஸ்டர் குரூப்பே
ரெண்டே குரூப்லதா இருக்கே இந்த ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல வர குரூப்ஸ்ல வந்து ரெண்டு குரூப் அதுல ப்ரைசஸ் கம்பேர் பண்ணுமோது உங்கள்துதா எனக்கு சீப்பரா தோணு அதனால நா ஃப்ஸ்ட்லா ஒரு அஞ்சாறு குரூப்ல இருந்தே எனக்கு ஃபோன் ஹேங் ஆகுறத பாத்து எல்லாத்துலருந்து எக்ஸிட் பண்ணிட்டே
அ இந்த வாட்ஸ்ஆப் பேக்கப் எடுக்கு போது பேக்கப் எடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்ற ஜி பிக்கு மேல கேட்டுச்சு எப்ப ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஆன்லைன்
பேக்கப் குடுத்துருவே சிஸ்டர் வீக்லி ஒன்ஸ் குடுத்தாதா எனக் சரியா வரு
ஆ நா கிட்டத்தட்ட டூ இயர்ஸா பேக்கப் குடுக்கவே இல்ல இப்ப ஃபோன் புது போ ஃபோன் வந்ததுனால போன் மாத்தத்துக்காக பேக்கப் வேணுனு பாத்தா அது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஜி பி காமிச்சுது எம்மா நீ ஃபஸ்டு எல்லா குரூப்ல இந்து நா எக்ஸிட் ஆகறன் எல்லா குரூப்ல இருந்து எக்ஸிட்டான ஆனா உங்க குரூப்ல இருந்து எனக்கு எக்ஸிட் டாக மனசே வரல இந்த குரூப்
பரவால்லியே எ குரூப் அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்துருக்கா உங்க கிட்ட இருந்து நீங்க வாங்க நீங்க பண்னுங்க சிஸ்டர் என்னால கண்டிப்பா எ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நானுமே உங்களுக்கு பெட்டராவே ப்ரைஸ் பண்ணி தரே
செரிங்க செரிங்க கண்டிப்
நாங்க ஸ்டாட்டிங்ல இருக்கறதுனால ஆமாமா எவ்ளோ எவ்ளோ டேஸ்ல டெலிவரி ஆகும்ன்றது கிஸ்ட வ ந்து சில ஆடர்ஸ் வந்து சீக்கிரொ வந்துரு சில ஆடர்ஸ் வந்து ரொம் ப டிலே ஆகு அதுலா நீங்க வந்து டவுட்லா எண்ட கேட்டுகோங்க ஆரம்ப நா உங்க சொல்லித்தந்தாரே நீங்க பிகினரா இருக்கீங்க அதனா வந்து கேட்டுங்க அதே மாரி சாரீ டீட்டெல்ஸ் வேணுனாலு என்ன கொஞ்சோ கேட்ருங்க ஏனா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த க்ளாத்து அந்த க்ளாத்துன்னு கேப்பாங்க சோ அதெல்லா வந்து நீ்ங்க எண்ட வந்து கேட்டுருங்க எனக்கு நா தெரிஞ்ச வரைக் ஹெல்ப் பண்ணிர்றே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறோ நீங்க வந்துட்டு எப்டி சேல் பண்ணனுமோ அப்டி பண்ணுங்க மோஸ்டு இந்த சாரீய வாங்குறவங்க சேல சுடிதார் வாங்கறவங்க பசங்கலதா மொதல நீங்க அவங்க கான்டக்ல இருந்து ஸ எடுங்க எடுத்து குரூப்ப ஆரம்பிச்சு போடுங்க அதுதா மெ
செரிங்க சிஸ்டர் கண்டிப்பா ஆ ந ஆ நா கண்டிப்பா இன் குரூப் ஆரம்பிக்கிறே உங்ககிட்ட நா கான் ட்ரக்ட் வாங்ற நா டீலரா ஜாயின் பண்ற உங்க கிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ற ம் சரிங் தேங்க்யூ தேங்க்யூ ம் ம் பாய்
சிறே